ஆ சொல்லுங்க என்ன பேசிட்டு இருந்தோம் அப்பதே
எப்பிடி இருக்கீங்க சிஷ் நல்லா இருக்கீங்களா
இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்க சிஸ்டர் எப்ப வந்தீங்க அம்மா வீட்டுக்கு ச மாமியார் வீட்டுக்கு ம் ம் ம் ம் ம் ம் அவுங்க வீட்டுக்கு
வீட்ல அதுக்கப்பறம் வந்துட்ட அதுக்கப்பறம் திரும்பவும் அத போன வாட்டி நான் அம்மா வீட்டுக்குன்னு போயிருந்தேன் ஒன் வீக்ல வந்துட்டேன் வந்ததுக்குப்பறம் திடீர்னு அப்பறம் பெரிப்பாக்கு இந்த மாரி ஆயிடுச்சு அப்பறம் போயிட்டு ஒரு டூ டேஸ் இருந்த டூ டேஸ் இருந்துட்டு அன்னிக்கு மூணாவது நாள் காரியம் பண்ணிட்டாங்க அப்பறம் பதினாலு பதினாறாவது பத்து நாள் காரியம் அன்னிக்கு நைட்டே வச்சுட்டாங்க அப்பறம் என்னால இருக்க முடியல இவுங்ககிட்ட நம்ம திரும்பவும் பர்மிஷன் கேட்டு போறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும்ட்டு அப்பறம் சாயங்காலமே வந்துட்டேன் நான் அப்பவே களம்பிட்டேன் டூ டேஸ் தான் இருந்தேன்
அக்கா காரியத்துக்கு அந்த கருமதிக்கெல்லாம் போலியா
அதுதான் அந்த அந்த எடுப்பாங்கல்ல அன்னிக்கு போயிருந்தேன் அதுக்கப்பறம் அதுக்கு மாதி நாள் மூணாவது காரியம் பண்ணாங்க அப்ப
அ அந்த அந்த பதினாறாவது நாலு கருமாதி பண்ணுவாங்களா அதுக்கெல்லாம் போலையா
அந்த பதினாறாவது நாள் அவுங்க அன்னிக்கு பண்ணிட்டாங்க மூணாவது நாள் இது அதுக்கு நான் அங்கதான் அங்கிருந்து களம்பிட்டேன் நான் அவுங்க கும்பிடுறதுக்குள்ள
ம்
அது இவுங்க அலோ
ஆ சரி சரி இந்த மாரி இருக்கு நீங்க இதெல்லாம் சே அந்த இதெல்லாம் செய்வாங்கல்ல வசு வைப்பாங்க துணிமணில எடுத்து
அதெல்லாம் பண்ணிட்டாங்க அதெல்லாம் பண்ணிட்டாங்க அந்த பதினாறாவது நாளுக்கு இந்த கறி சாப்பாடு எல்லாம் போடுவாங்கல்ல அது நைட்டே பண்ணிட்டாங்க அது நைட்டு பண்ணிட்டாங்க நான் நைட்டு அதுக்கு மட்டும் இல்ல ம் ம் ம் மத்ததுக்கு எல்லாமே இருந்தேன் புரி புரியல
வரிச எல்லாம் வைக்க மாட்டீங்களா காச மறவ
அதெதல்லாம் வச்சாச்சு மொய் வச்சு அதுக்கப்பறம் அதான் அந்த துணிய எல்லாம் எடுத்து கட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அது எல்லாமே பண்ணியாச்சு மத்த எல்லா இதுவும் முடிச்சாச்சு இந்த இது பதினாறாவது காரியத்துக்கு என்னமோ நைட்டு சாமி கும்ட்டாங்க அவுங்க அதுக்கு மட்டும் என்னால இருக்க முடியல ம் ம்
ஏ அப்ப அவுங்க விசேஷத்துக்கு அவுங்க இந்த மாரி பண்ணா அவுங்க விசேஷத்துக்கு நீங்க எப்பிடி போவீங்களா
ஆ நான் அதுதான் அவுங்க கட்டாயமா கூப்பிட்டா போயுதா ஆகணும் ஒவ்வொரு நாள் நானும் போகமாட்டேன் செட் ஆகறது இல்ல எங்களுக்கு அவுங்களுக்கும் என்ன பண்றது ஒவ்வொருத்தருக்கும் அப்பிடிதான் அமைஞ்சிருது எனக்கு என்ன இது எனக்கு பிரச்சனனா எனக்கு ஊர்ல போய் தங்குறதுதான் பிரச்சனை இங்க எனக்கு எங்கையாது போயி டக்குன்னு ஒடனே வர மாரி தெரியாது இப்ப நான் அங்க போன எங்க அம்மா வீட்ல தான் நைட் இருந்தே அங்க தங்க அல்ல ஹ ஆமா அம்மா வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில வந்தாங்க அந்த மாரி பண்ணிட்டேன் எனக்கு தங்கறது அவ்ளுக்கு புடிக்காது
யா
அது மெய்னா அங்க வில்லேஜா இருக்குமா அங்க சரியா பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்காது பாத்ரூமே இருக்காது அங்க அ ஹா எங்க ஹஸ் ஸ்பண்டு ஊர்ல
ஓ அங்கேயா
அதுலா என்ன ப்ரச்சனன்னா நம்ம முன்னாடி அது இதுன் நம்ளய பத்தியே பேசுவாங்க ஜாட மாடையா
ஆ ஆ
ச்சனைகள் இருக்குறது என்ன பண்றது இவரு எனக்கு சப்போட் பண்ண மாட்டாரு அதுக இல்லாத பொல்லாதுகள்லா நம்மளுக்கு டேரெக்ட்டாவே ஒரு நேரொ சண்டைக்கி வர மாரி பண்ணுவாங்க இன்டேரக்டவும் பேசுவாங்க எதுக்கு வம்புன்ட்டு நா பாட்டுக்கு இருந்துக்குற
ஆ
என்ன பண்றது
எல்லா லைஃப்லயு இது மாரி ப்ரச்சன இருந்துட்டுதா இருக்குது ச என்னா பண்ண முடியு.
ம் ம் இப்ப ஒரே ஊர்லனா நாங்க போயிட்டு அத மாட்டு அட்டன் பண்ணிட்டு வர்ற மாரி இருந்தா எந்த பிரச்சனையு இருக்காது ஆமா இவங்க ஹஸ்பண்ட் ஊருக்கு போனோனா வேணுன்டே எல்லாருமே நம்மளுக்கு ஆப்போசிட்டா பண்ற மாரிதா பண்ணுவாங்க அதனால எனக்கு புடிக்கவே
ம் இப்ப நீங்க தனியா வாடகை எடுத்துட்டு இருக்கீங்க இப் இப்ப உங்க மாமியாரோட வீட்டு ஊ அம்மா ஊர்ல இருக்கீங்களா இல்ல உங்க மாமியாரோட அம்மா ஊர்ல இருக்கீங் ஆமா மாமனர்ங்க ஊர்ல இருக்கீங்ளா
மாமனார் ஊர்லதா இருக்கே எங்க அம்மா கூடலா இவங்கல்லா இருக்க வுட மாட்டாங்க எங்க அம்மா வீட்டு ஃபேமிலி பக்கத்துலலா இங்க இவங்க மாமியார் கண்ட்ரோல்லயே இருக்கணு எல்லாமே பைசாதாங்க உலகமே
சரிதா சிஸ் ஆமா
இப்ப இவரு வந்து எனக்கு நறைய செஞ்சிட கூடாது அதுதா அந்த அம்மாக்கு மெயின் பிரச்சன
ம், அவங்க வேலைக்கு போற காசுல்லா அவங்க அங்கதா குடுப்பாரா
எனக்கு எவ்வளோ கொண்டு வர்றாரு எனக்கு ஒண்ணுமே தெரியாது
ம்
போய் அங்கதா போய் இது பண்ணி அவங்கதா பிளான் போட்டு எனக்கு ஒரு கொழுந்தனார் இருக்காரு அவரு எ மாமியாரு சேந்துதா எல்லா வேலையு பண்ணிட்டு இருக்குதுக
ம், சரி இப் ப உங்க வீட்டுக்காரு சம்பாதிக்ற காசு ஃபுல்லா அவங்க அம்மாகிட்டதா குடுப்பாரு ஸ்டாட்டிங்ல இருந்தே அப்டிதானா
இப்ப இது நாள் வரைக்கு ஒரு நாள் கூட நா இவ்ளோ என்ன சம்பாதிச்சே வந்து என் கையில ஒரு நாளும் குடுத்தது இல்ல இத்தன வருஷமா
சேரி, ம்
கரெக்டா எவ்வளோ கொண்டு வராங்கன்னு கூட தெரியாது
அப்ப ஃபீஸ்லா எப்டி
எல்லா அவரு கட்டிடுவாரு அதெல்லா ஒன்னும் ப்ரச்சன இல்ல கொழந்தைகளல்லா நல்லா பாத்துக்குவாரு ஆமா எனக்கு என்னைய மட்டுந்தா இது பண்ணுவாரு
ம் ம் ம்
கொழந்தைகளெல்லா நல்லா பாத்துக்குாரு அதல்லா ஸ் கூலெல்லா அல்லா ஃபீஸ் கட்டுவாரு இல்ல இன்னொரு ப்ரச்சன என்னன்னா கொழந்தைகள படிக்கவே விட மாட்டாங்க
ம் இல்ல சிஸ் அவங்களுக்கு இப்ப நகல்லா போடுவாங்கல்ல அதெல்லா உங்களுக்கு போடாங்
எனக்கு நகையா எனக்
ம் இல்ல இப்ப நீங்க கல்யாணம் பண்ணினு வந்தாங்கல்ல சீர் செய் இவ்ளோ நகன் செய்வாங்கல்ல அதெல்லா செஞ்சாங்ளா
எங்க வீட்லருந்து பதிமூணு பவனு என்னமோ போட்டாங்க
ஹ அவ்ளோ நக போ பண்றாங்க
யாருக்கும் பத்தாதுங்க உலகமே காசுதான்
உம் ஒ சிலவங்க அப்டிதா சீஸு இருக்காங்க என்ன பண்ண முடியும் ச்ச கடவுள் தான் வழி காமிக்கணும் ம்
அது வந்து மத்தவங்க முன்னாடி நம்மளை விட்டு விட்டு கொடுத்து பேசிட்டாலே அதோட கட கத முடிஞ்சு போச்சு
சி மறுநா என்னாச்சு தெரியுமா புறந்த நாள்ள என்னாச்சு தெரியுமா எனக்கு எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்குமே சண்ட வந்து ஆஹ் எதான் எல்லார் முன்னாடியும் என்னையே எல்லார் முன்னாடிய திட்டிடாங்க சிஸ் எங்க ஹஸ்பண்ட இல்ல சிஸ் அவே வந்து கால்லருந்தே அவங்க அம்மா சொல்லிட்டு நான் கூட்டேன் அவங்க தம்பி அவங்க அப்பாவையும் கூட்டேன் அவங்க தம்பி வந்து உங்க அம்மாவை கூட்டுவா அத்தையை கூட்டுவான்னு சொல்லிட்டு நான் ஸ்டேஜ்ல ஏறி போனேன் அ அவங்க வந்தாங்க என்ன பாத்துட்டு வானு கூட ஒரு வார்த்தை கூப்பல்லனு சொல்லிட்டு ஸ்டேஜ்லருந்தே கத்தின்னு போயிட்டாங்க அவரு வந்து என்ட கத்னாரு என்ன கூட்டா என்ன உனக்கு ஏன் போறாங்க க்க அ குப்பலைய அப்ப நீங்க கூட்டிங்கலாம் எங்க அம்மா அப்பாவ நான் கேட்டேன் அப்படியே ரெண்டு பேரும் சண்டையாகி என்ன தான் பண்றனா செய்யற ஒரு! ! ! ! ! ! மாட்டற உம் அப்டி இப்டின்னு உன்ன கல்யாண பண்ணி எனக்கு எந்த நிம்மதியு இல்ல சந்தோஷமே இல்ல ஆ எனி டைம் அம்மா வீட்டு போறேன் அம்மா வீட்டுக்கு போறேனா என்ன இது உ ஒரு நாளாச்சும் வீட்டை பெருக்குறியா அப்டி இப்டின்னு சொல்லி ஊரப்பட்டதான் சொல்லி த சொல்ற சீஸ் ஆனா எல்லாம் அவ்ளவு வேலை செஞ்சும் செய்யலன்ற மாரி சொல்லிட்டாங்க அ நான் சண்டை போட்டுட்டு ஒன் வீக்கா எங்க அம்மா வீட்டுலதான் இருந்தேன் அப்புறம் அவரு வந்து கூட்டுட்டு வன்டா சிஸ் என்ன பேச எல்லாரு முன்னாடியும் எல்லாருமே அப்படித்தான் சிஸ் இருக்காங்க யாரோ வந்து கரெக்டா இருக்காங்க எல்லாருக்குமே அப்படிதான் அமையுது என்ன பண்றது
இது வந்து சின்னதா திட்டுனா பரவாயில்லாங்க என்னோட மாமியார்லாம் பயங்கரமா கெட்ட வார் த்தை பேசுவாங்க நம்மளுக்கு வாயில கூட அத சொல்ல முடியாது அவ்வளோ கேவலமா பேசுவாங்க இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பேசுறது அது நான் சொல்ற இந்த பேட்வர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க எந்த தப்புமே பண்ணாம இருக்கிற எண்ணய நான் என்ன அப்படி சொல்லும் போது எனக்கு எவ்வளவு கோவம் வரும் அவங்க பையன தான் அவ்ளோ இதா இருக்கு அது அவங்களுக்கும் தெரியும் கடைசியில தெரிஞ்சிருச்சு அப்புறம் எதுக்கு இத்தன பேச்சு பேசுறாங்கன்னே தெரியல
உம் நீங்க பேசுனா எதுக்கு பேசமா
நான் எதித்துபேசுனா உடனே இப்பவே உங்க அம்மாவீட்டுக்கு கெளம்பு கொழந்தகள விட்டு போயிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனும் ஆமா ஆமா இங்க இவங்ககிட்ட கொழந்தைய விட்டுட்டு நம்பாட்டுக்கு நாமட்டும் எங்க அம்மா வீட்டுக்கு போனுமா
அது எப்டி சிஸ் அந்த மாதிரி நீங்க போய் அது எப்டி கொழந்த வந்து அம்மா கிட்டதா இருக்கணு தெரியுமா
அது தெரியுது அந்த அம்மா அப்டி சொல்லுது நா வந்து
பேசாம போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் குடுத்துட்டு மகளிர் மன்றத்துல என்ன ஏ கொழந்தைய என்டெருந்து பிரிக்கிறாங்க இந்த மாதரி என்ன டார்ச்சர் பண்றாங் க அப்டி இப்டின்னா ஆட்டோமேட்டிக்கா அவுங்க வந்து இது பண்ண ஆனா வந்து இது வந்து குடுத்துட்டோனு வச்சக்கயே நம்ம லைஃப் இருக்கு சிஸ் அத யோசிக்கணு
இது எல்லா வகையிலுமே யோசிச்சாச்சுங்க இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எனக்கு இந்த கோர்ட்டு கேஸ்யெல்லா எனக்கு போறது எனக்கு சுத்தமா புடிக்காதுங்க
சிஸ் அது வந்து நம் போயிட்டாலு நம்ம பேரு ஸ்பாயிலாயிடு எப்டி சொல்றது நம்ம வாழ்க்கையே வ கேள்விக்குறியாயிடு
ஏற்கனவே ஸ்பாயில் ஆயிருச்சுங்க ஸ்பாயில் ஆகுறதுக்கு ஒண்ணுமே இல்ல இவுங்க கிட்டல போட்டு நம்மதா எதோ தப்பு பண்ற மாரி எல்லா எடத்துலயு கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க இவுங்க பண்றதுல எதுமே வெளிய தெரியாது ஆல்ரெடி எல்லா கிரியேட் பண்ணி வெச்சுட் டாங்க எனக்கு ஃபஸ்ட்டு இது எனக்கு இந்த கோர்ட்டு கேஸ்ஸு எனக்கு சண்ட போடுறதே எனக்கு மொதல்ல பு டிக்காதுங்க யாராச்சு என்ட்ட வர வம்பு இலுக்குற மாரி வந்தாலுமே நா அப்டியே ஒதுங்கிதா அத இக்னோர் பண்ணிதா நா போவே நாம இவுங்க நாம அமைதி யா இருந்தாலே வேணுட்டே வம்புக்கு இழுக்குறது
இல்ல சிஸ் உங்க கொழந்தைங்க வராங்கல்ல அவுங்கள மட்டு அ உங்க பக்கோ வச்சு கோங்க
அப்டியு என்னால முடியலங்க அந்த கொடுமைய ஏ கேக்குறீங்க இப்ப கூட என் கொழந்தை இங்க இல்ல ரெண்டு பேரு இங்க இல்ல ரெண்டு பேரு அங்கதா இருக்காங்க
இல்ல அவுங்களுக்கு வளர வளர எல்லா புரியு சிஸ் ஆ யாரு நல்லவாங்க யாரு கெட்டவாங்க அவுங்களே பாக்குறாங்கல்ல தெரியு
பாக்குறாங்க ஆனாலு அவுங்க அப்பா இருக்கு போது ஒரு மாரி இருக் காங்க அவுங்க அப்ப போனதுக்கு அப்றோ வேற மாரி இருக் காங்க கொழந்தைகளே கேட்டா அப்பா எங்கள திட்டுவாங்க அப்டின்றாங்க
அதுதா சிஸ் அது வந்து மாத்தணு இப்ப வந்து அவுங்கள மாரி கேரக்டரே கொழந்தைங்களு வந்துட போறாங்க அது ரொம்ப கஷ்டோ அதுக்குதா சொல்றே எப்யுமே வந்து கொ ழந்தைய வந்து நம்ப பக்கமே வச்சுக்கிற மாரி பாருங்க
அது சொல்றது எல்லாமே புரியுதுங் சிஸ்டர் ஆனாலுமே வந்து எதுவுமே என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியில என்னால எது எதுவுமே என்னோட கண்ட்ரோல்ல இல்ல என் கொழந்தைகளுக்கே அவுங்களுக்கு நம்ம சொன்னாலு எது புரிய எது நல்லது கெட்டதுன்னு அவுங்களுக்கு புரியாது அடுத்த கால்ல கனெக்ட் ஆகலாமா
ஆ ஓகே சிஸ் ம் ம்